வை நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம அந்த தின்பண்டங்கள் அல்லது ஸ்நாக்ஸ்ன் சொல்லுவோல தோழி நமக் கோலது பெரிய உங்களுக்கு ஆ அது வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததா இருக்கிறது இருக்கிறது மாதிரி நம்ம என்னென்ன வந் து ரெடி பண்ணி தரலாம்
அந்த மாரி நா பேசலாமா
அத்தரந்து பேசலாங்ளா
ம் சரிங்க தோழி
ம் இப்ப வந்து பாத்தோ அப்டினா அந்த காலத்துலல்லா வந் துட்டு நமக்கு ரொம்ப சத்தான தின்பண்டங்கள் தா பெரியவங்களானாலு குழந்தைகள் ஆனாலு நம்ம சாப்டுவோ ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தோ அப்டினா அது வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டு இதா கலாச்சாரமா மாறிடுச்சு
கண்டிப்பாக
இப்ப அந்த காலத் த்துலல்லா நம்மல்லா சின்ன கொழந்தையா நாங்கல்லா சின்ன கொழந்தையா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கனா நமக்கு வந்துட்டு ரவா லட்டு அப்டி இல்லன்னா ராகில செய்யக்கூடிய ஒருக்கல் இதுதா வந்துட்டு நமக்கு வந்து தின்பண்டமா வந்துட்டு குடுப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் எல்லா வந்துட்டு நெறைய தருவாங்க ஆனா ஆ சிறுதானிய உணவுகள்ங்கிறது வந்து இப்ப ஒரு மறக்கப்பட்ட ஒரு உணவா வந்து மாறிருச்சு
கண்டிப்பாக இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லா அங்க நம்ம என்னன் சொன்னா அவங்களுக்கு அது பிடிக்காத ஒரு பொருளாக மாறிவிட்டது
நிச்சயமா தோழி ஆனாலு நம்ம வந்து என்ன பண்ணலானா நம்மளுடைய தினசரி உணவுல வந்து கண்டிப்பா பயிறு வகைகள் ஒரு நாள் வெள்ள சுண்டல் ஒரு நாள் கருப்பு சுண்டல் ஒரு நாள் பட்டாணி
ம்
ஒரு நாள் சோயா பீன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமான உணவ வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து உணவுல கட்டாயமா நம்ம வந்து குடுத்து பழக்கணு
கண்டிப்பா தோழி சொல்ல போனா என்னோட ஜென்ரேஷனே அதெல்லா பிடிக்காம ஆயிட்டு என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல போனாலே எனக்குமே அதெல்லா புடிக்காது என்கிட்ட எ அம்மாவு கொஞ்ச தந்தாங்கன்னா என்ன இருக்குது அந்த மாரிதா தோணு
நிச்சயமா தோழி நாங்களுமே அப்டிதா இருந்தோ இப்ப ஒரு கடந்த இந்த இரண்டு வருடமா தா அந்த சிறுதானிய உணவுகளினுடைய குணங்கள் எல்லா நெறைய நம்ம படிக்கிறனால ஆ தெரிஞ்சுக்கணுனால நம்ம அத வந்து பயன்படுத்த தொடங்கி இருக்கோ வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது நிச்சயம் நம்ம சிறுதானிய உணவுகள் வந்து எடுத் துக்கிறது நல்லது
ம உண்ணக்கூடிய உணவுல வந்து நிச்சயமா மாவுச்சத்து அதிகமா இருந்துச்சு அப்டின்னா அது வந்து உடல் நலத்துக்கு கேடுதா அதுல மாவுச்சத்து புரதம் ஆ நார்ச்சத்து மூணுமே வந்து சம அளவுல இருந்துச்சு அப்டின்னா நிச்சயமா நம்ம வந்து உடலு ஆரோக்கியமா இருக்கு அ நாட் கள் செல்ல செல்ல நம்ம எவ்ளோ வேலைகள் செஞ்சாலு நம்ம யாரையு சார்ந்திருக்கணு அப்டிங்கிற கட்டாய ங்கிறது கெடயாது தோழி
சரிங்க தோழி என்ன பொறுத்த வரைக்கு அந்த மாரி சொல்லும் போது ஒரு பயிர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சாப்டும் போது நமக்கு ஒடம்புல இருக்ற சத்த விட கூட கொஞ்சோ நம்மளுக்கு அதிகமான சத்து வந்து கெடைக்கும் இப்போ ஜிம்முக்கு ஜிம் போறாங்கல்ல அவங்களல்லாமே இந்த மரிதா சொல் றாங்க மொளகட்ன பயிர நீங்க சாப்டும் போது உங்களோட இரும்பு சத்து உங்களோட தோல் அப்றோ அந்த இதெல்லாமே வந்து வலுவாகும்ன்னு சொல்லி சொல்லுவாங்களா
நிச்சயமா தோழி
என்னுடைய தம்பி வந்து ஜிம் போவா அப்போ வந்து டெய்லியு ஒரு பயிர வந்து மொள கட்டி வைப்பா நைட் வந்து வச்சோனா அடுத்த நாள் முழுக் கட்டிரு அத வந்து பச்சையா சாப்ட்டு தண்ணி குடிப்பாங்க அது வந்து ஒடம்புக்கு நல்லது சொல்லப்போனா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்துல அது வந்து ரொம்ப நல்லதுனு சொல்வாங்க ஆனா அதெல்லா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல யாருக்குமே அது தெரியது இல்ல சொல்லப்போனா நானுமே அப்டி கெடையாது சொல்றத விட நம்ம அத செய்யவு மாட்டோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோ ஆனா அத கடைபிடிக்கறது ரொம்பவே கஷ்டோ
கண்டிப்பா தொழி அதே மாரி பாத்தீங்கன்னா நமக்கெல்லா வந்துட்டு பருவ காலத்துல அல்லது மாதவிடாய் காலத்துல வந்து உளுந்துல வந்து களி செஞ்சு தருவாங்க
ஆ இப்பவு செய்த்தருவாங்க தோழி எனக்கு அது பாத்தாலே இங்க பாத்தா நா அங்க பாஞ்சு ஓடுவே அந்த மாரி இருக்கும்
ஓ சரிங்க தோழி சரிங்க நம்ம இருந்து களி வந்து பெருசா பழக்கம் கெடையாது பட் ராகில வந்துட்டு களி செய்வோ
ம்
ஆ வாரத்துக்கு ஒரு மொறை அந்த மாரி செய்வோ ராகி களி அல்லது ராகிக்கூழ்
அ ஆ இங்க வந்து அந்த வெயில் கால வந்து ராகிக்கூழ் கம்பங்கூழ்லா வச்சு வே விற்பனையே செய்வாங்க
நிச்சயமா தோழி அதே மாதிரி கருப்பு கவுனில செய்யக்கூடிய கூழு வந்து உங்களுக்கு நார்ச்சத்து அதிகம் அது வந்து பாத்தீங்கன்னா அ அந்த காலத்துல அரசர்கள் லோட அரசர்கள் மட்டுமே உட்கொண்ட ஒரு உணவா வந்து
ஆனா சொல்ல போனா என்னோட ஜென்ரேஷன்மே அதெல்லா பாத்தது கெடயாது நானுமே அந்த நீங்க சொன்ன அரிசியெல்லா நா பாத் ததே கெடையாது
ஓ அதெல்லாம் வந்துட்டு சத்துக்கள் ரொம்ப மிகுந்ததா இருக்கு தோழி நம்ம இரவே ஊற வச்சுட்டு காலைல வந்து அந்த அரிசிய வந்து பல்ஸ் மோட்ல அரச்சுக்கணு அரச்சிட்டு நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஐந்து அல்லது ஆறு டம்ளர் தண்ணீர் மாதிரி நம்ம ஊத்தி ஒரு பத்து பன்னெண்டு விசில் வந்து வி்ட்றணு ஏன்னா சிவப்பு கவுளி அரிசி வந்துட்டு கொஞ்சம் வேகறதுக்கு வந்து அதிக நேரம் எடுக்கும் ஆனா அது புருந்தச்சத்து நார்ச்சத் து வந்து ரொம்ப அதிகமா அதுல வந்துட்டு இருக்கு தோழி
அதுதா நம்ம சொல்றத வித அத கடைப்பட் அத கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது
நிச்சயமா வந்து நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன நம்ம அதுக்கு வந்து பழகிட்டோ அப்டின்னா நம்ம நவீன உலகத்துக்கு நவீன சாப்பாடு வந்து
பிடிக்காம போயிடு
நிச்சயமா
ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் அப்டி கெடையா என்ன எடுத்துக்கிட்டாலு பர்கர் பீஸா ஜங்க் ஃட் ஐட்டம் மட்டுதா இதெல்லா என்னன்னே மறந்து போயிட்டு
அது வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து நல்லா இருக் கு தோழி ஆனா இன்னொரு அஞ்சு வருஷொ அல்லது ஆறு வருஷொ கழ ச்சு ஆ நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறும்போது அன்னைக்கு வந்து நம்ம யோசிப்போ ஐயோ இந்த மாதிரி தேவையில்லாத உணவுகள வந்து சாப்ட்டு அதுதா வந்து பிற்காலத்துல நமக்கு நோயா வந்து மார்றது
நா என்னுடைய மகனு க்கு வந்து பீஸா பர்கர் எதுவுமே சின்ன வயசுல இருந்து குடுக்க மாட்டே
இப்ப வரைக்கு சாப்ட்டது கேட்டது இல்ல
இல்ல கேக்க மாட்டேரு தோழி எப்பாவ்து ஒரு தடவ என்னுடைய தங்கைக்கு வந்து அந்த பீஸா பர்கர் சாப்பிடும் வழக்கம் இருக்கு அவங்ககிடந்து வாங்கி குடுத்தாலுமே இவனுக்கு டேஸ்ட்டு புடிக்காது
அந்த மாரி வளர்ந்துட்டாங்க நீங்க வளத்துட்டீங்க சோ அவுங்களுக்கு
நாங்க வளர்த்திட்டோ தோழி அதனால இப்போ பீஸா பர்கர் நானே வாங்கி தரேன் சொன்னாலு வேண்டாமா தெரியாம பழகுன ஒரே ஒரு பழக்கொ இந்த மேகி அது ஒண்ணுதா வந்துட்டு கொஞ்சோ
அவாய்ட் ப முன்னாடி எனக்கு பிடிக்கும் தோழி மேகிலா ஆனா இப்பொ போக போக அந்த மேகிய பாத்தாலே பிடிக்க மாட்டேங்குது என் னுடைய கணவருக்கு செய்து கொடுக்கறதுனால எப்பவாது செய்யுது கனவருக்கு கொழந்தனாருங்களுக்கெல்லா பிடிக்கு
ஒரு தடவ தா வந்துட்டு செஞ்சு தருவே தோழி சொல்லிருவே அது வந்து தெரியாம பழக்கிட்டே பட் அது வந்து மேகி வந்து நம்ளுடைய உடல்ல போனா அது வெளியேறதுக் மூணு மாதோ காலொ எடுக்குமாமாங்க
ஆனா அதெல்லா நம்ம சொன்னாலுமே யாருமே புரிய மாட்டேங்குதுல்ல
புரிய மாட்டேங்குது தோழி நா எனக்கு வந்து மருத்துவ துறையில வந்து ஈடுபாடு ஜாஸ்தி
ஆ தெரியுது தோழி உங்கள பாக்கும்போதே உங்களுக்கிட்ட பேசும்போதே தெரியுது
ஆ இயற்கை மருத்துவம் படிச்சிருக்கே பிளஸ் நா வந்துட்டு உளவியல் ஆலோசறாவு கடந்த மூன்று ஆண்டு காலமா நா வந்து வேல பாத்துட்டுருக் ஆ என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து ஆசிரியர் தொழிலா இருந்தாலு என்னோட ஃபே பேஷன் வந்து எனக்கு மருத்துவத்துறை தா வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு அதனால நா திரும்ப மருத்துவ துறையில வந்து படிச்சு பயிற்சியு எடுத்து நா பகுதி நேர மருத்துவ ஆலோசகரா வேல பாத்துட்டுருக்கே அப்ப அதுலல்லா பாக்கும்போது நமக்கு தெரியு தோழி ஐயோ நம்ம சமுதாயம் வந்து எவ்வளவு தவறான பாதையில வந்து போயிட்டுருக்கு ஆ அப்டின் சொல்லிட்டு ஆ அதனால நாங்க வந்
ஆமா இத வந்து நெறைய பேத்துக்கு சொல்வது மூலியமா கடைபிடித்தவ்ங்க ஒ ஒருத்தவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அத வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ஒருத்தவங்க பிடிச்சா போது அ ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு பயிர் வகைகள் சுண்டல் வகைகள் சொல்லும் போது பழகிட்டோனா அவுங்களுக்கு வந்து அது புடிஸ்ரு இப்ப பழக்காம திடீர்னு சேஞ்ச் பண்ணும் போது அவுங்களுக்கு அது கொஞ்சோ கஷ்டமா தா இருக்
கண்டிப்பா தோழி ஆரம்ப காலத் துல வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அப்டிங்கிற மாரிதா நம்ம வந்து மாற்று உணவு வந்து குடுத்து பழக்கணு அதுக்கப்றோ அதனால ஏற்பட கூடிய உடம்புல மாற எ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவுங்களுக்கே தெரிய வரு தோழி தெரிய வரும்போ து அதுக்கப்புறோ வந்துட்டு அவங்களே வந்து அந்த ஜங்க் ஃபுட்ட வந்து கொஞ்ச கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒன்ஸ் இதுக்கு வந்து பழகிட் டாங்க அப்டின்னா வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் இந்த மாதிரி மிச்ச அதுக் காக நம்ம அந்த உணவு முறையே ஜங்க் ஃபுட்டே குடுக்க மாட்டோனு சொல்ல முடியாது ஆ நம்ம ஒரு ஒரு நாட்கள் தவிர்க்க முடியாது இல்ல எங்கேயாது வெளில போறோ அதுதா சாப் ட்டாகனுன்னும் போது நம்ம குடுக்லா ஆனா அதுவே வந்து ஒரு தொடர் வழக்கமா வ பழக்கமா வந்து மாத்திறக் கூடாது
கண்டிப்பாக
அதே மாதிரி நம்மளுடைய சர்க்கரைவள்ளி கிழங்கு மரவள்ளிக் கிழங்குலலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குந் தோழி
கண்டிப்பா எங்களோடய ஏரியால வந்து அது வந்து நா கெடைக்கு அ எங்கைய டிஸ்ட்ரிக சொல்ல போனா எல்லாமே ஈஸியா கெடைக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் சோ அதெல்லா வந்து வீக்லி ஒன்ஸ் வாய்ன்ட் வந்துருவாங்க சந்தைக்கு போகும்போது வாய்ன்ட் வருவாங்க
நிச்சயமா தோழி அதே மாரி நம்மளுடைய உணவுல நிச்சயமா காய்கறிகளு பழங்களு வந்து அதிகமாய்
அதிகமா ஆட் பண் கண்டிப்பா
அப்பதா வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்ப்ப காலத்துல அப்டி இல்ல அப்டினா அவுங்க தொடர் அதே சத்ததா வந்து அவுங்களுக்கு மாத்திரையா குடுப்பாங்க தன்னுடைய தாய் என்ன உணவு எடுக் கிறாங்களோ அதுதான தோழி குழந்தைக்கு போகு அப்ப நம்ம தாய் வந்து ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவுகள் வந்து சாப்ட்டாங்கனாதா அந்த குழந்தை வயித்துலயே சாப்ட்டு பழகும் போது வெளியில வரும்போது அந்த சுவை வந்து பிடிக்கு
பாய்
ஏனா நா பாத்திருக்கே ஒரு சிலர் பேரண்ஸ் வந்துட்டு காய்கறிகள் பெருசா சாப்ட மாட்டாங்க மருந்து வந்து சத்தான மருந்து சாப்ட மாட்டாங்க அப்ப வெளி உலகத்துக்கு வரும்போது அவுங்களுக்கு அந்த பழக்கத்த ஏற்படுத்துறது வந்து ரொம்ப சிரமோ அதுக்கப்புறம் மாஸ்த்துக்கு நாலு தடவ மருத்துவமனைக்கு போற மாரி
இப்ப அப்படிதான் தோழி இருக்குது எங்க எந்த ம மருத்துவமனையே பாத் வரு ஏப்போமே ஆட்களா தா இருக்குது
ஆட்களாதா இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்பல்லா பாத்தீங்கன்னா மருத்துவர் அப்டிங்கிறது வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமா ஒரு நல்ல விஷயமா இருக்கிற மாரி இருக் கு ஆனா இப்ப மருத்துவமனைக்கு போனா நம்ம உயிரோட திரும்பி வருவோமா அப்டிங்கற ஒரு பயத்தோட தா வந்துட்டு போக வேண்டியதா இருக்கு
ஏன்னா யாரு உண்மையான மருத்துவர் யாரு போலி மருத் துவர்னே நம்ளா
கெடையாது நிச்சயமா தோழி நிச்சயமா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய்க்கு தகுந்த மருந்துகள் தரக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த மருத் துவர்களு கெடையாது ஆ ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு நோக்கத்துல தா வந்துட்டு இன்னைக் கி மருத்துவ துறையு கல்வித்துறையு முழுமையாவே ஒ ரு பணம் அப்டிதா வந்துட்டு இருக்கு தோழி நிச்சயமா இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியத்த நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்த பாதுகாத்துக்கிறது வந்து நம்ளுடைய கடமைதான தோழி
கண்டிப்பா நம்மளோட கடமைதா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அத வந்து நம்ம கடப்பிடிக்க வைக்கணு தோழி சோ நம்ம வந்து அடுத்த கால்ல பாக்கலா அ வணக்கம் நன்றி தோழி